ஹலோ கேக்குதுங்ளா ஆ கேக்குது எப்டிருக்கீங்க ஆ நல்லாருக்கேன்பா ன்ன இன்னைக்கி சண்டே எப்டி போவுது
எதோ போகுது
பாப்பா பின்னடி பேசுறாங்க
ஆ அவுங்க மாடிக்கி போறே அப்டின்றதுனால கூட ஏர்றாங்க பாப்பாக்கு மூணு வயிசு கம்ப்ளீட்டாக போதுப்பா
ஸ்கூல் ஜாயின் பண்ட்டீங்ளா ஆ ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக்கா போயிட்ருக்காங்க மேடம் ஓ புடிச்சிருகாமா ஸ்கூலு அ ஸ்டார்டிங் விடும்போது கொஞ்சோ அழுகுறா அப்றோ கொஞ்ச நேரத்ல அவுங்க சமாதானம் படுத்திட்டு வெள்லாட அரம்ச்சிருவா ஆ ஆ ஆனா இப்ப எல்லா பாப்பாவு சமாளிச்சிக்கிறாங்க நறைய ஆ டாய்ஸ்லா இருக்குறதுனால ஓரளவு சமாளிச்சிக்கிறாங்க அப்பலா ரொம்ப கஷ்டபடுவாங்க
திரும்பவு னன
பாப்பா பாப்பா சவுண்டு கேக்க கூடாது ஆமாபா இவ வந்துடா என்ன பண்றதுன் தெர்ல சேரி ஓகே ஓகே இன்னிக்கி அம்மாவாசல்ல அனால ஸ்பெஷல்லா ஒன்னுல்ல நார்மலா சாம்பார் சாதோ தா நாங்க அந்த அளவுக்கு அம்மாவாச கும்புட மாட்டோ அதுனால நான்வெஜ் ஆ சேரி சேரி நார்மலா வந்து சண்டே எல்லாமே உண்டு எப்பியு மார்னிங் டிஃபனு பிரேக்ஃபா லஞ்சு எப்டியு எதாவ் பிரியாணி அப்டி இப்டிருக்கு இன்னிக்கி அம்மாவாசன்றதுனால ஒன்லி சாம்பார் அதுக்கப்றோ காயோடு வெட்டியாச் ஃப்ரண்ட்ஸ்லா புடிச்சிருக்காமா பாப்பாக்கு ஆ ஃபிரண்ஸு செட்டாயிடாங்க கொஞ்ச பக்கத்து வீட்லயு ஒரு பாப்பாவு போறா ஒரே கிளாசு ஓ அப்ப ஜாலியா போவாங்க ஏனா அவுங்களுக் இவுங்க ரெண்டு பேரு யாருனு தெரியமாட்டேங்கிது ஆ ஏனா நறைய கொழந்தைங்க இருக்காங்கல்ல அதனால கொஞ்சோ நாளாகு ஆ அதனால இவுங்களுக்கு ரெண்டு பேருக்கு அடையாள தெரில வீட்டுக்கு வந்து நல்லா பேசி விளயாடிக்கிறாங்க ஒரு வேள ஸ்கூலுக் போற ட்ரெஸ்ன்றது துனால அவுங்களுக்கு அடையாள தெரியிலியோ நார்மலா வீட்லருக்குற ட்ரெஸ்ல வந்தா அடையாளோ தெரியுன் நெனக்கிறே ஆ இன்னு எங்க பாப்பாக்க் யூனிஃபார்ம் குடுக்கல ஆ அந்த பாப்பா யூனிஃபார்ம் போட்ருக்கா பட் இருந்தாலு இவளுக்கு வந்து தெரில அடையாளோ தெரில ஆ ஆ
ம்
தெரியு அவுங்க ஃப்ரெண்ட்ஸு வேற யாரையாவது வந்து ஆட் பண்ணிக்கிறாங்கன் நெனைக்கிற குரூப்ல ஏன்னா வீட்டு பக்கத்துல இருக்கவங்கள அப்பறமா வெளையாடிக்கலால்ல ஆ அதனால கூட இருக்கலா ஆமா புதுசா ரெண்டு மூணு ஃப்ரெண்டு புடிச்சிக்கிறா அதா அவங்களோட வெளாடிட்டு இருக்கறா எப்டி ஸ்நாக்ஸ்லா எடுத்துன் போறாங்களா
ஸ்நாக்ஸ் வந்து அவளுக்கு இப்போதிக்கு அவளுக்கு புடிச்சது குடுத்துட்ருக்கே கொஞ்ச ஜங்க் ஃபுட்டா இருந்தாலு பட் ஆனாக்கா இதுக்கப்றோ ஆ ஸ்கூல் பழகுற வரைக்கு குடுங்க அதுக்கப்புறோ கன்ட்ரோல் பண்ணி ஹெல்தி ஃபுட்டா குடுங்க
செரி செரி செரி அப்டி சொல்றாங்க எங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் கூட சொல்றாங்க இந்த நட்சு வந்து பவுட்ரு பண்ணி லட்டு மாரி ரெடி பண்ணி குடுங்க அதல்லா வீட்லியே குடுங்க காலயில வீட்ல குடுத்தனுப்புங்க எனக்கு தெரிஞ்சி ஸ்கூலுக்கு குடுத் தனுப்பும்போது நீங்க வந்து நம்ம காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லா வந்து ஸ்கூல்ல குடுக்காதீங்க ஏன்னா பாப்பா சாப்படுறாங்களா இல்லயானு உங்களுக்கு தெரியாது அது வீட்ல நீங்க உங்க கண்னேதிர் குடுத்தீங்கன்னா பாப் கண்டிப்பா அது போய் சேரு
ஓகே ஆனா இவ என்னன்னா நம்ப குடுத்தோம்னா சாப்ட மாட்டேங்கிறாப்பா கிட்ஸூங்களோட சேந்து நல்லா சாப்பறா
ஓ அப்ப சேரி அப்ப பண்ணிதா ஆவனு
ஆ செரி இப்ப இருக்கற பசங்க அப்டிதா இருக்குது இன்னோரு அதுங்களோட ஏஜ் கொழந்தைங்க வந்து சாப்டா சாப்
சாப்படுக்கறேங்குதுங்க அப்ப குத்தனுப்புங்க பர்பி மாதிரி குடுக்கலா லட்டு மாரி குடுக்கலா ஆமா அந்த மாரிதா ட்ரை பண்றே
உங்க பசங்க
எங்க பசங்க எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கப்பா ஓ பெரிய பசங்க
ஓகே ஓகே ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹெல்தி ஸ்நாக்ஸ் குடுத்துர்றீங்களா
ஆமா அவ்ங்களுக்கு அப்டிதா பழக்கமே இது சின்ன வயசுல இந்தே அப்டிதா பழக்கோ நார்மலா ஃப்ரூட்சு நட்சு இது மாரிதா பழக்கப்படுத்தியிருக்கே ஜங்க் புட் வந்து ஜங்க் புட் வந்து ஸ்கூல்லியே நாட் அல்லோடு ஆமாமா அதுனால சின்ன வயசுல இருந்தே பழக்கப்படுத்னதே அதுதா அவங்க அவார்டே வாங்கிருக்காங்க இயர்லி ஃப்ரூட் ஈட்டர் அப்டின்னு சொல்லி ட்டு ஆ ஆ பாடுவாங்க நல்லா பாடுவாங்க
ஓ சிங்கர் அப்ப உங்க வீட்டுல ஒரு ஆள்ருக்காங்க
ஆமா கீபோர்டு வாசிக்கர்துக்கு ஆள் இருக்கு அப்டியே பிளே பண்ணுவாங்க இவங்க இப்பதா டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆ டிராயிங்கு நல்லா பண்ணுவாங்க ஆனா கிரியேட்டிவா அவங்களவிடுங்க அவங்க பாட்டுக்கு ஈதோ ஒன்னு வரையட்டு அப்டிதா விட்டுர்றது ஃபோர்ஸ் பண்றது கெடையாது ஆமா அவுங்ளா வரஞ்சி வரஞ்சி வந்துதுனா அவுங்கிள் தா இன்ட்ரெஸ்ட் வர்ணு அப்ப மேல அவுங்க வளர வளர நம்ப வந்து அவுங்கள ட்ரெயினப் பண்ணிக்கிலா அன்னால இப்ப என்ன வரைறாங்ளோ விட்ருங்க சும்மா ஒரு பேப்பர் பெண் குடுத்து என்ன வரைறாங்ளோ வரையட்டு அதையே கலரடிக்க சொல்லுங்க அதுலியேக் கலரடிக் சொல்லுங்க இல்ல அப்டிதாம்ப்பா பண்றதா இருக்கு அவ ஃபோர்ஸ் பண்ணாப் பண்ண மாட்டேங்கிறா ஆமா பண்ண மாட்டாங்க கிரியேட்டிவிட்டி வராது நம்ப வந்து இப் இப்டி பண்ணு அப்டின் சொன்னா அந்த அவுங்ளோட கிரியேட்டிவிட்டி அந்த எடத்துல போய்டு அ இப்ப அவளுக்கா விட்டுட்டோ அப்டினா பென்சில்லியே கிரியேட்டிவிட்டி பண்றா அ அ அ அ அந்த வீடு மாரி ஷேப் கொண்டு வரா அ
ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரா
ஆமா அவுங்க திடீல்னு ஸ்கூல்ல எதாச் சொன்னாங்கன்னா அவுங்ளுக்கு ஞாபகோ வரு அதெல்லா வந்து வரஞ்சிப் பப்பங்க அதுதா அவனே வந்து தேபு ஃபோன் குடுக்குறோ பட் அதுலப் பாத்த ஒரு சின்ன சின்ன கிரியேட்டிவிட்டியோ வந்து ஒர்க் பண்ணி பாத் ஆ நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனா அவுங்குளுக் தா ஒரு இது வரு நம்ப இத ஸ்கூல்ல பாத் தொமே அத நம்பப் பண்ணிப் பாக்லா அப்டின்ற மாரி வரு ஆ அப்டிதாம் பண்றாங்க என் ஃபஸ்ட்டு கிட்டு வேறயா அதனால வந் இந்து நா கொஞ்சோ ட்ரெயினாயிட்ருக்கறே இப்பதா எல்லாரு அப்டிதாம்ப்பா எல்லாருமே அப்டிதா நம்ப நெறைய கத்துக்க வேண்டிதுருக்கு ஆ இல்ல தெரிய மாட்டேங்கிது இவள எப்டியெலாக் கொண்டு வறதுன்னு ஆ ஆ ஆனா ஸ்கூல்ல குடுக்கற இன்ஸ்டரக்ஷன்ஸு ஆமா இப்ப ட்ரெண்டு் நெறக் நெறைய மாறிடுச்சி நம்ப வளந்த மாதிரிலா இப்ப கெடையாது அதே மாதிரி இப்புப் போஷன்சு எல்லாமே மாறிட்ச்சு அதனால ஸ்கூல்லியு அவுங்ளு கொண்டாந்துருவாங்க பசங்கள இப்ப இருக்றப் வந்து ஸ்கூலுக்கு போனாத்தா அ சாப்பிட்றதெல்லா நல்லா சாப்பிட்றாங்கல்ல
இல்ல சாப்புர்றது ஓரளவுக்குதாம்ப்பா இந்த கிட்ஸுங்ளோட சேரும்போது வந்து அந்தச்
அந்த சாப் நல்லா சாப்பிர்ற அந்த இது வருது ஆ வீட்ல இருக்கும்மோது ஏமாத்துவாங்க தே டி வி போடுங்க அப்டின்றது ஃபோன் வேணு அப்டின்றது நா வந்து இதெல்லா வேண்டான் சொல்லி சைக்ளிங் பண்ணலா அப்டின் சொல்லி மாடிக்கி கூட்டிட்டு வந்து சைக்ளிங் பண்ண வெப்பே ஆக்டிவிட்டிஸ் இருக்குணு அ அந்த மாரிப் பண்றது இல்ல செடிங்களுக்குத் தண்ணி ஊத்தற மாரி அதல வெளையாடி விளையாடி சாப்பாடு ஊட்டிருவே ஆமா இல்லா ரொம்ப அவசியந்தா இப்போ இருக்கற பசங்ளுக்கு ஆ அவங்க வந்து ஸ்கூல் போறதுக்கு முனாட் கொஞ்சோ கொஞ்சோ தெரிஞ்சிக்கிறாங்கல்ல இப்டி வெளையார்றத்துக்குதில்லியே தா இதுச் செடி இதுப் பூவு அந்தக் கலருங் கல்லா வந்து இது இந்தக் கலர்னு சொல்லி்க் குடுத்தோம்னா எங்கப் பாத்தாலு அந்தக் கலர்ஸ சொல்றாங்க சூப்பர் அப்ப ஐடென்டிஃபிகேஷன் பண்றாங்க கரெக்ட்டா டாய்ஸா இது சாப்புட்ற ஐட்டமா அதெல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்குறாங்க சேர் சேர் சேர் சேரி ஏனா நம்ம கொஞ்சோ அவங்களுக் கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணனு ஆமா அவங்களுக்காக தா நம்ம ஆஃபிஸே போறதே கெடயாது ஆ அதுக்காகவே வந்து அவளுக் அப்பப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி குடுத்துர்றது ம் ம் அவங்களே சாப்ட்டுக்குறாங்களா வீட்ல ஆ அவங்களே சாப்ட்டுப்பாங்க அதெல்லா வந்து சின்ன வயசுலருந்தே விட்டாச்சு ஆ ஆ ஆ எல்லாருமே வீட்ல எல்லாரு ஒன்னாதா ஒக்காந்து சாப்டுவோ சோ அவ வந்து எனக்கு அப்ப அதே மாரி தட்டுல தனியா வேணு நீங்க தனியா சாப்புட்ற தட்ல தட்ல என்னென்ன ஐட்டோ இருக்கோ எனக்கு வேணு ஆ ஆ ஆ நல்ல பழக்கந்தா நல்ல பழக்கந்தா
ஆ அவளா அள்ளி சாப்ட்டு அத மென்னு சாப்புட்ணு
ம் ம் ம் சாப்டேங்றக்கு ஏனா அத ஊட்ட ஆரம்பிச்சோ அப்டின்னா அதுங்களுக்கு கடைசி வரைக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கணு அவங்களா அள்ளி சாப்புட்னு ம் ம் ஆனா நல்ல பழக்கந்தா ஆமா ஆமா அதே அந்த பழக்கமே வந்துருச்சுன்னா அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் தானா வரு நம்ம சாப் புனோ அப்டின்டு ஆ எந்த ஒரு ஃபுட்டு புடிச்ச ஃபுட்டோ புடிக்காத ஃபுட்டோ ஜெஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாத் துறாங்க எல்லாரு சாப்புட்றாங்களே அது எப்புடி இருக் கரெக்ட்டு கரெக்ட்டு அந்த மாரி டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அவுங்களுக்கு அப் அப்பதா அந்த ஆக்சன் இருக்கு அதே மாதிரி அவங்க கையால சாப்பிட்ற ஒரு தி இருக்கு
ம்ம்
செரிப்பா நம்ம இன்னொரு சந்திப்பு பாப்போ ஆ ஓகே பா பாய்